அ எனக்குமே இப்ப நோட்டிபிகேஷன் காட்டல சில நேரோ உள்ள வந்தாத கால் போயிட்ருக்குன்னு கட் நான் காட்டுது ம் வளையல் கேட்டுட்ருந்த சொன்னே வாட்ச் எடுக்கறதுக்கு பட்ஜெட்டே இல்ல என்கிட்ட இப்ப நீ இதுவே
முழ்கு நெனச்சே என்ன ஆச்சு அப்டின்னு ஏ இவ்ளோ வந்துட்டு என்னவே
மஸ்ட்டு எடுக்கும்போது தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த மாரி ரிங்கேல்லா எனக்கு பிபி அண்ணே எடுத்து குடுத்தாங்க
ம்
ஆ காது அவ எடுத்துக்குடுக்கும்போ தவுசண்ட் ஃபைவ் ஹண்ரட் சரி ஓகே நமக்கு கூட கரெக்டா தா இருக்கும் அப்டின் நெனச்சே எக்ஸ்ட்ரா தா வச்சுருந்த ஒரு ஃபோர் தவுசண்ட் அப்டின் வெச்சுக்கோ ஃபோர் தவுசண்ட் அப்டிங்கறது நம்ம ரவுண்ட் பட்ஜெட்டாவே நம்ம வச்சிருப்போம் அப்டின் வெச்சிட்டு அது பாக்கும்போது செரி ஓகே இதுவே இப்போ த்ரீ கிட்ட வருது த்ரீ கே வருதே
வாட்ச்சு வந்து நீ மய கிட்ட ட்டு காச குடுத்துவுடு அவனுங்க அந்த சைட் எடுத்துட்டு வருவாங்க அபிக்கு எடுத்தாங்கல்ல விக்கி ஹரீஷிக்கு
ஆமா ஆமா டூ தவுசண் ஆவு டூ கே அனுப்ச்சன் சொன்னா மொதல்லயே
அப்ப அப்டி எதாவ்து எடுத்துட்டு வருவாங்க அப்டி சொல்லி
அவ இதையு கேக்கல எப்டி தெர்மா கேக்காங்க அ கைல ஆல்ரெடி இன்னைக்கு போட்னு வருவாங்க பாத்தா தெரியும் அதோட ரேட் வந்து ஃபை கே சரியா அவ இத விட ஒன் லேக்குக்கு ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருக்கான் பஸ் காப்பி இருக்கிற பிராண்ட்லே அதாவ்து
குடுகாம்
என்ன அந்த அது வந்து அது எதோ உள்ள வந்து கலர் போய் அது வந்து பேட்ரி எல்லா போய் ஒரு மாரி ஆய்ட்டா அந்த ஒரு லட்ச ரூவா வாச்சே ஓரமா போட்டவங்க இப்போ இந்த ஃபை கே வாச்சுல என்னன்னா ஃபை கே தா அவுங்களுக்கு வந்து வாரண்ட்டி ஒன் இயர் குடுத்துருக்காங்க எக்ஸ் ட்டா வாரண்ட்டி வேனா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிருக்காங்க பண்ணல பெயிண்டிங் அடிக்க குடுத்தானா பெயிண்ட் அடிச்சி சூப்பரா குடுத்துருவாங்க புது வாட்ச் மாரி இதுலயே எனக்கு அப்டி ஒரு ஆப் ஷன் இருக்கு அவனுக்கு அதுதா புடிச்சிருக்கு இப்ப நாம எடுக்கிற வாட்ச்சுன்னா அந்த ஹரிஷ் எடுத்த மாரி எடுப்போ அதெல்லாம் அவனுக்கு வந்து பிராண்டடா நாங்க கேட்டுட்டோம் கார்த்தி வந்து கேட்டுட்டா நீ என்ன மாதிரி வாட்ச் பிராண்ட் போடுவ பிராண்ட்னா எப்டி இருக்கும் அப்டின் கார்த்தி சும்மா பேச்சு வாக் ல எல்லாம் கேக்கமோது அவ அப்டி தா சொல்றா இந்த மாரி ஃபைக்கு இந்த மாரி நா எடுத்திருக்க ஏன்னா இப்ப அந்த பிராண்ட்டு புடிக்கும் இந்த பிராண்ட் பிடிக்கு ரொம்ப காஸ்ட்லி பிராண்டா சொல்றான் காஸ்ட்லி பிராண்டு கேக்குறான் பொத்திட்டு உக்காந்துட்டே இல்ல கார்த்தி நீ அவன்ட்ட கேக்காத அப்புடின்ட்ட அப்புறோ அவன்ட்ட வந்து ஷாட் கேட்டிட்ருந்தோ அவன் கேட்டுட்ருந்தா ஷாட்னா நீ எப்டி போடுவ அப்டின் கேக்குமோது அவன் வந்து அவன் உண்மையாவே சொல்லப்போன்னா ஒரு டூ கேக்கு மேலதான் ஷாட்டே எடுப்பான் தௌசண் அ ஒன் கேக்கு மேலதான் எடுப்பான்
அ
இப்பந்தா என்னமோ தெர்ல ஒரு எய்ட் ஃபிப்டி அப்டின் எடுத்துட்ருக்கான் என்னிய பண்ணதுக்கப்புறத்துல இர்ந்து இவன்தா நான் ஷாட் பாக்கணு எதோ ஒரு பிராண்டு் சொன்னா அதுவு ஒரு பிராண்டுதா ஒரு பிராண்டு சொல்லி கார்த்திட்ட சொன்னா அந்த பிராண்ட்ல வாங்குனா ஓகே நான் போடுவ அப்டின் சொன்னா கார்த்திட்ட சொல்லி ர்ந்தா நான் கார்த்திகிட்ட அந்த பிராண்ட கேட்டு அந்த பிராண்டுக்கு வேணா ஷர்ட் ஒன்னு எடுக்கணு நெனச்சிருக்கே அப்புறோ இது இங்க அப்புறு நா காப் எதோ எம் டி இப்புற எதோ சொன்ன அதலா நம்ம இங்கலா கெடைக்குமான் எனக்கு தெர்ல
அப்ப செரிதா அது எங்யாது வாங்கிட்டு வா
இங்கதா இருக்குன் நெனைக்கிறே நாங்க்ஸ்தா அவன் வச்சிருக்கான் அவ்ளோ ஷாட்டு நாக்ஸு
ஓ நாங்ஸு நம்ம ரேட்டு அதிகமா இருக்கு அப்டின் சொன்னாங்க நானா இருந்த நீதான் பேசிட்ருந்த நம்ம ஒரு நாள் போனும்ப எல்லாத்தியு எடுத்து போட்டு ட்ரையல் ரூமுக்கு போய்ட்டு நம்மதா சீன போட்டு எடு
ஈஸி டூ பை நல்லா இருக்குடி ஈஸ் ஸி டூ பை சூப்பரா இருக்கு இப்ப ஈஸியா அது எப்டி சொன்னா பட்ஜெட் ஃபிரெண்லியா போட்ருக்காங்க ஆனா அப்போ ஈஸி டூ பை ஒனக்கு தெர்லையா நியூ பஸ்ஸ்டாண் கிட்ட அன்லிமிடட் கிட்டே போட்ருக்கான்
அப்டியா
அங்கதா நா வந்து இது எடுத்த ஒரு டிரெஸ் சொன்னல நீ போட்ருந்த இன்னைக்கு மாரி அத நான் அவ்ங்க அம்மா எனக்கு எடுத்து குடு த்தது
ஆ
எல்லாமே சேத்து தௌசண் வந்துச்சு நெனைக்கே ஃபை ஹண்ட்ரட் மேல உள்ள டாப்பு கீழ உள்ளது ஜெக்கின்ஸ் எல்லாமே சேத்து தௌசண் வந்துச்சு சோ அது வந்துச்சா அது ஈஸ் ஸி டூ பை நல்லா இரு ஃபுல்லாவே பாத்துட்டோ கேள்ஸுக்கு நல்லா இருக்கு நீ இந்த மாதிரி ஷாட்டாப் எடுக்குண்ணா அங்க போய்ர்க்லா கலெக்ஷன் நீங்க நல்லா இருக்கு ஆனா ஸ்லீவ் டிரெஸ் நெறைய இருக்கு அங்க
நமக்கு ரேட்டு செட்டாகாதுமா
ரேட்டு் கொஞ்சோ இதா இருக்கு அவுங்க அங்கதா கூட்டு போறாங்க அவுங்க அம்மச்
சொன்னனேங்க
எவுளோ இருக்கு மேல உள்ளது ஒரு டூ ஃபிப்டி இருக்குமா
ஆ
எ கரெக்ட்டா எனக்கு தெரியு சுகன்யாவோட பட்ஜெட் எப்டி இருக்கு சுகன்யா எப்டி வாங்குவான் எனக்கு தெரியு சரியா என்னோடது ஒனக்கு தெரியு
கீழ உள்ளது அக்கா பேண்டு நேத்து போட்டு கெடந்த ஜோலிக்கு செட்டாவுள அவ் கொஞ்சோ என்ன விட கொஞ்சு வெய்ட்டு்தான கொஞ்சோ போட முலன்னோனே கலட்டி எறிஞ்சிட்டா நீயே வச்சுக்கோப எனக்கு வேண்டவே வேண்டா அப்டின்ட்டு லெகின போட் டுவண்ட்டா நேத்து பெற சேர் ரைட்டு அப்ப நம்ம வச்சுகுடு அப்டின்ட்டு எடுத்து தூக்கி போட்டு வன்ட்ட
அதா மேல உள்ளது பாத்தாலே தெரிது சுகண்யா ஆனா இப்ப அவுங்க எடுத்து குடுத்துருக்கது பாத்தனா நல்ல பீரிமியம் குவாலிட்டி மேல உள்ளது ஃபை ஹண்ட்ரடு அப்டிங்கும்போது நமக்கு அதெல்லா எடுக்க தோணாது நம்ம ஒரு நாள் போடுதாமா அதுக்காக இந்த இது எடுப்போ அவளதா அந்த டூ ஃபிஃப்டி அந்த ரேன்ஞ்தா பாப்போ அது ஒன்னு பாத் காப்பு கேட்டே அவங்கிட்ட நா சொன்னே இந்த ஜி ஆர் டி ல பாத்தே டென் கே சொன்னாங்க காப்பு டென் கே சொன்னாங்க ப கேட்டே பத்தாயிர்ரூவாகிட்ட வருன்ட்டாங்க பக்கத்துல உள்ளவ்ங்க எடுத்துக்கிட்ருந்தாங்க டுவெல் கே என்னமோ சம்திங் வந்துச்சா அதுவு எப்டி சொன்னா பீஸ் ரேட்டா கிராம் ரேட்டா ரெண்டுமே இருக்குன் தா சொன்னாங்க நெனைக்கிறே அது பாத்துட்ருந்தாங்க இவன்ட சொன்னே வந்து டென் இவனுக்கா இவெ இப்பவே பட்ஜெட் சேத்து வெச்சா நவம்பர் அஞ்சு கரெக்டா சேத்துர்லா அவெ ரிங்குமே ஜி ஆர் டி ல தா எடுத்தேன் சொன்னா எங்கிட் ட அது நல்லா அவனுக்கு ஒழக்கி கலர் மட்டு தா போயிருக்கு அப்பறோ வேற என்னமோ எடுத் தேன் சொன்னா அது என்னன் தெர்ல எனக்கு காப்பு அவனுக்கு எடுத்து குடுக்லால நீ இப்பத்துலருந்தே அமௌண்ட் ஆயிர ஆயிரமா சேத்தனு வச்சுக்கயே நவம்பர் அஞ்சுகுள்ள ஒனக்கு பத்தாயிரோ ஒரு பதினஞ்சாயிரோ பதிமூனாய்ரூவா வந்துரு பதிமூணாயிரூவா கண்டிப்பா வரும்ப
செவ்வாய் சேர் ரைட்டு வா ஒனக்கு காப்பு எடுத்து குடுக்கனுன் நெனச்சே
ம் காப்பெடுத்துக் குடு கண்டிப்பா எடுத்து குடு நல்லா இருக்கு ஜி ஆர் டி நா அவ்ங்க எடுக்கும்போதே பாத்தே நல்லா ஸ்டோன் வெச்சு நல்லா சூப் ப்பரா இருக்கு ஸ்டோன் வெக்காம ப்ளைன் மாடல்னா நமக்கு டென் கே வரு ஸ்டோன் வெச்சு எல்லா மாடல்லயு அவ்களுக்கு பன்னெண்டாயிரூவா சம்திங் வந்துச்சு முருகர் வெச்சு வந்துச்சு அவ்ங்களுக்கு அதா இருக்கு நீ அந்த மாத் திரி எடுக்கன்னா இப்பவே காசு சேத்துரு நா கேட்டுட்டு அங்கருந்து தூர வந்துட்டே இவனுக்கு காப்பு கேட்டா எங்கிட்ட அதனால பாத் தாயிரூவான் சொன்னோனே தூர வந்ட்டனா இவன்ட்ட வந்து இங்க கேட்டே ஒனக்கு காப்பு வேனுன் கேட்டனா நா கேட்டே பத்தாயிரூவான்னே எனக் காப்பு நா ஆல்ரெடி ரெண்டு வெச்சிருக்கேன்னா சில்வர்லே ரெண்டு வெச்சிருக்கானா நா தெரியாம வாங்க போல ஒன்னு பிளஸ்வியோட ஆள் பிளஸ்வின் கொண்டு போய்ட்டானா சென்னைக்கு முந்தானேத்து அவ போன டைம் கொண்டு போய்ட்டா இன்னு ஒன்னு இருக்கு ஆனா எனக்கு அப்டி வே அவ்ங்க சென்னைல ஒர்க் பண்றாங்க பிளஸ்
ஓ அப்டியா ஆமா பிளஸ்விலா இன்டென்ஷிப் போய்ட்டாலா எப்டி
அவளு சென்னைக் கெளம்புறேன் தா சொன்னா ஆனா இன்ன வரைக்கு போலன் நெனைக்கே அவ திங்கக்கெழமைலருந்து போறாங்கன் நெனைக்கே எல்லாருமே
எனக்கு மேமு கன்ஃபர்மேஷன் லெட்ரு கேட்டுட்டே கெடக்காங்க தெரியுமா க்லாரன்டா மேமு யார்லா அனுப்பிட்டா ஆ மாரிதய்பாலா அனுப்பிட்டா பிளெஸ்ஸி அனுப்பிட்டா சஃப்ரா அனுப்பிட்டா ரிட்டனு மேம் கேக்காங்க நாலா அனுப்பி வேச்சாவே வெளிய வந்ட்டு என்ன ஜோ பண்ண போற ஆமா குரூப் ஆரம்ச்சாச்சு இ நீ என்ன கம்பெனிக்கோ போ எனக்கு செரியா வரு ஆவினே போயிர்லாமான் பாக்கே
போயிருவ எங்களுக்கு ஒன்ன அனுப்புறதுக்கு வந்து பஸ்ஸு மட்டுந்தா பிரச்சன யாரா இருந்தாலு யோசிப்பாங்க
நா அதா மண்டே மண்டே இப்ப வெளிய போற மார்ருக்கு ஆ மண்டே போக முடியாது ஆனா மேமு இர் இருவது நாலு தா மண்டே போனூங்காங்க எங்கப் எங்க வீட்ல இப்ப சொல்ல முடியாது ஆ அதா என்ன பண்ணன் பாத்துட்ருக்கே சொன்னா செவ்வா கெழமையாது போய் ஆவின்ல போய் ஒரு அட்னன்ஸ் போட்டுவந்துர்லாமான் பாக்கே
சேரி முடிஞ்ச அளவுக்கு போய் பாரு கெடைச்ச கம்பெனிய விடாத வேறென்னப்
ஆனா கம்பெனி கெடைக்காம அன்னைக்கு இது கெடச்சது உன்னு உட்ற கூடாது அப்டினு ஒன்னு ஓடு
டர்டே சண்டே லீவு தான இருக் ஆ
ஆமா இவ்ங்க கொஞ்ச டைமிங் கொஞ்ச தா குடுக்காங்க அதுக்குள்ள நா வெளிய வந்துர்லா அந்த ஒரு மைண்ட் ச்சிட்டுருக்கு மத்யோ ஒரு மணிதான
செரி பாத்துட்டு அப்ப வெளிய வந்துறாலா வந்துரு இருபதாந்தேதி வரைக்கு தா இருபத்தொண்ணுக்கு அப்றோ காலேஜா கேட்டாச்சு ஜான்சி ஆமா நா இளவர மேம்ட கேட்டே இருவத்தொன்னுக்கப்புறோ இருவதுக்குப்புறோ என்ன மேம் பண்னூனு கேக்கே காலேஜ் டா உங்களுக்கு அப்டீன்டா ஒன்னே ஜான்சிட கேக்கே மேம் இருவத்தி மூனு வரைக்கு ஷெட்யூல் போட்ருக்காங்க எனக்கு ஐன்டென் அப்டினு சொன்னே இருவது வரைக்கு முடிச்சுக்கோ இருவதாந்தேதி காலே இருவத்தி ஒன்னுல இருந்து காலேஜ் ஆரம்பி நீ எப்டின்னு சொல்லித்தா என்ட ஆமா நமக்கு இருபது வர முடிஞ்சு இருபத்தி ஒண்ணு நமக்கு செவ்வா கெழம
சேரி அப்ப நம்ம அதுக்குள்ள கம்பெனில போய் என்ன கலெக்ட் பண்றோமோ அதுதா
அ அதுதா அவள பொருத்தவரை என்ட ஜான்சி சொன்னது ஸ்பென்டிவீக்னஸ் ஆப்பர்சுனிடி தெரிஞ்சு வச்சுட்டு வா இத வச்சு உனக்கு ஒரு சஜஷன் நீ ஒரு கம்பெனி கொடுக்க அந்த கம்பெனி குடுக்கற மாரி இருக் இவ்ளதா ப்ராஜெட் எப்டினு சொல்லி சொன்னா எங்கிட்ட அதனால நீ எல்லா ஸ்ட்ராட்டஜி மிஷன் மிஷன் எல்ல யாரு பண்ண ப்ராஜெக்ட் எக்ஸாம்ல இருந்தா கூட வாங்கிட்டு வந்துரு அவங்கட்ட
ம்
இவளோதா இப்பதைக்கு சொல்லிருக்கா இருபத்தொன்னு செவ்வாகிழம நா செவ்வாகிழம வரமாட்டே ஏன்னா எங்களுக்கு கோயில் கொடுங்க அதனால நா இருபத்தொண்ணு வர மாட்டே இருபத்தி ரெண்டு தா காலேஜ் வருவே
ரைட்டு
ம்
அப்ரோ ப்ராஜெக்ட்ல போமா ப்ராஜெக்ட் வந்து அந்த செம் லாஸ்டுல தான இல்லையா
அ நமக்கு இந்த செம்மு லாஸ்ட்ல வந்து ப்ராஜெக்ட்ட பண்ணசொல்லுவாங்களா அதுவரைக்கு நம்ம மண்டேல்லா மறந்து வெறு அதுக்கப்புரோ அந்த ப்ரெஷ்ஷா அத கொண்டு போய் திணிப்பாங்க நமக்கு அப்படி தா நடக்கு இப்ப நம்ம வந்து ஸ்பெஷலு இந்த வார புல்ல நம்ம பண்ற மாரி இருக்கு நெனக்கே
ஜோரம் ஜோரி என்னப்பா டீயே போடலயே ஆமா
ஆ இந்த பான எத டேமேஜா அவங்க எடுத்தாங்கோ
நானே அ தா மேல வந்து செவனேனு உக்காந்தே
எதுக்கு குடிக்கிறதுக்கு இப்பவா
இல்ல எங்க அம்மா அப்பல்லா எங்க அம்மலா அப்பவே போட்டு குடிச்சாச்சு லைட் போட வேண்டியது தான நானு அப்பாவு தூங்கியாச்சுல்லா எங்க ரெண்டு டீல்ல விட்டாச்சு இப்ப அவங்க கடன் தூங்குதானே இப்ப எங்களு கெடைக்க மாட்டேங்
எல்லாரு தூங்குரவோளே இன்னைக்கு கட வேற அடப்புல
ஆமா எல்ல சரியான தூக்கோ
சரி இன்னைக்கி ஒரு நாளவது ரெஸ்ட் எடுக்கட் டெய்லி ஒழைக்காக
ஆ அ நானு அப்பாவு இப்போதே எந்ச்சோ
ம்
மம்மி தா தூக்கமே இல்ல வந்து சமைக்கணு அப்படிங்கிற மாரி வெ டா நமக்கு அப்டி கெடயாது
சேரி நீ அந்த கம்பெனி சீக்கிரம் போய் ஆஃபர் லெட்டர் எப்படியாவது எனக்கு வேணு சொல்லி திங்ககிழம அனுப்பிட்டு கெளம்புது பாரு செவ்வாகெழமயிலந்து போறேனு சொல்லு கம்பெனிக்கு அவ எப்டி உனக்கு ஃபோட்டா யாரு கேக் கே அனுப் அனுப்பலல்ல மேமுக்கு
ஃபோட்டோல்லா யாரு அனுப்பல ஆனா கன்ஃபர்மேஷன் லெட்டர் மட்டு மூணு பேரு அனுப்பிட்டாங்க
ஆஹ் நீ மட்டு கன்பர்மேஷன் மட்டு அனுப்பு செவ்வாகெழமயிலந்து போறேனு சொல்லு ஃபோ செவ்வாகெழமயிலந்து போறேங்க மாரி போவாத மாரியே
செவ்வாகெழம போய் போய் தானே நா கன்ஃபர்மேஷன் லெட்டரே வாங்கணு
ஆஹ் செவ்வாகிழம திங்ககிழம மறுபுடி கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்க முடியாது
திங்க கிழம நா போவே முடியாது
அச்சச்சோ அவங்கட்ட எதா கால் பண்ணி கேட்கலாமா அந்த மாரி நா அன்னைக்கு வந்தே போனஃபைட் கொடுத்தே
வர்ரதே இல்ல போனஃபைடே நா இன்னு கொடுக்கலா நீங்க வரும்போது நீ போனஃபைட கொடுத்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோ அப்டிங்கிற மாரி சொல்லுதாங்க
சர் அப்ப நீ செவ்வா கழம போய்ட்டு மேம் நா செவ்வாகிழமைல ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க எனிய அப்டின்னு சொல்லி சொல்லிரு இப வாச்சு செவ்வாகிழமலருந்து ஒரு வாரோ கூட போ அடுத்த வாரத்ல இருந்து போ வேண்டாம இருனா ஒன் ஆ சர்டிபிகேட் தரமாட்டேனு சொல்லுவாங்ளா
தெர்ல அருணாக்கு இப்ப இருபது நாள் வந்தாதா சொல்லணுன்டாங்க அர்ணாக்கு நீ பத்து நாள் வந்துட்டு உன்ன சட்டிஃபிகேட்டு தர மாட்டேமா
ஆஹ்
இருவது நாள் வரணு வேல இருக்கு ஆனா உனக்கு காசு கிடையாது
எங்க வேலவன்லயா வேல இருக்குமா
த்துட்டு பாத்துடியோ பாத்துட்டு மூணு தா வருவேன்ட்ருக்கு ப்பா போல அதுக்கப்புறோ என்ன சொன்னாங்கன்னா அவா வேல இருக் க்கும் காசு கிடையாது சாப்பாடு கொண்டு வந்து டீ குடிக்க கிளாசு கொண்டு வந்துரு இவா கடந்து சிரி சிரி சிரிக்கா இதே மாரி தா என்ட கேப்பாங்க அதா பிறவு நா சாபாடே கொண்ட வரமாட்டே ஸ்ட்ரெய்ட்டா வீட்டுக்கு வந்து சாப்ட்ருவே வீட்லயே நாலு மணிக்கு தாம்பே சாப்பிடுவே அப்டின்னா சேர் ரைட்டு
டூ மச் டி வேல இருக்குன்னா அவங்க எப்டி வேல கொடுப்பாங்க நமக்கு இந்த இத நீங்க எப்படி ப்ராசஸ் ஆகுதுனு பாருங்க அப் ப்டின்னு கொடுத்தா பிரச்சன இல்ல சும்மா ஆ இந்த டிராக்ல என்னலா இருக்குன்னு பாரும்மா ல்ல அங்க போய்ட்டு எவ் எவ்ளோ நேரோ நிப்பா உக்கார சேரு குடுக்கணு சாப்பாடு கொண்டு வானு எம்ப்ளாய் மாரி சொல்றாங்க டீ குடிக்க கிளாஸ் சொல்லுவாங்க அங்க
உம் உம் சம்பளோ இல்லாத வேலக்காரி சம்பளோ இல்லாத ஆமா அவளுக்கு இது பக்கம்ள ஜோ
ரொம்ப பக்கதா ஆனா
ஆ நானு அதா வண்ணாரபேட்ட சைடே எனக்கு கிடச்சுருனு வய்யே
உம் ஓ சேரி சேரி சேரி சேரி போய்ட்டு வரட்டு ஒரு பத்து நாளா இருவது நாளா
இருவது நாலு கண்டிப்பா வரணுன்ட்டாங்க
இப்ப திங்கள் சனி ஞாயிறு கூட லீவ் கிடையாது
அது எனக்கு தெர்லயே அந்த கத நா கேக்
ஆ சன் ஞாயிர் சனி ஞாயிறு லீவுனாதா இருவது நாள் கரெக்டா வரு அவளுக்கு சனி ஞாயிர் லீவ் கழிச்சாலுமே ஆனாலு இருவது நாள் அவளுக்கு வராது அவ கரெட்
சனி ஞாயிர் லீ சனி ஞாயிரயு சேத்தாதா இருவது நாள் வரு
ஓஹ்
என்ன ஜூலே ஓ ஒன்னு டூ டுவெண்ட்டி வேற டுவெண்ட்டி டேஸ் கரெக்டா போயிருது